ஹலோ
வணக்கோ ஹாய்ப்பா எப்டி இருக்கீங்க
ஹாய்ப்பா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே சாப்ட்டிங்களா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ எங்களுது இப்ப தாம்ப்பா ஆச்சு என்ன செஞ்சீங்க நீங்கோ
நா வந்து இன்னைக்கு காலையில எத்தின மணிக்கு எந்துருச்சேன்னா மூணு நாப்பதுக்கெல்லா எந்துருச்ச முழிப்பு வந்துருச் சு மூ ஆ எதுவு இல்லப்பா டக்குனு சரி முழிப்பு வந்துருச்சு
ம்
சேரி அதனால அப்டியே எந்துருச்ச
ம்
ம்
எழுதி எல்லா ஒர்க்கும் பில்லிங் முடிச்சுட்டீங்களா
இல்லல்ல எதுவு செய்யல கொஞ்ச படிக்கலான்னு ஃபோன் எடுத்த ஆனா இ டக்குன்னு சரி அது அது போறதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸப் இப்போ யூடியூப்லா ஓப்பன் பண்றான்னா அது போனா வந்து அதுலயே வந்து டைம் எனக்கு வேஸ்ட் ஆய்டுது
அது உண்ம தா ஏதாச்சு ஒரு ரீல்ஸ் சும்மா பாக்கலாம்னு தொட்டா கூட அப்டியேபோயிடு அது
அப்டியே போயிருதா சரியா து முடிச்சுட்டு என்ன பண்லாம்னு நனைச்ச அப்புறோ அந் அஞ்சு மனக ஆயிடுச்சு எங்க வீட்டுக்கார்ர அஞ்சு மணிக்கு எழுப்ப சொன்னே
உ
அவர் ஃபோன் பண்ணாரு சரி அஞ்சு மணிஆகுது சொன்னு கூட படிக்கலனா ஒன்னு படிப்ப படிக்கல
உ
அதுக்கப்புறோ ஒரு ஃபை ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிப்டிக்கு மேல வாசல்ல தண்ணில கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலக்கி வாசல் ஃபுல்லு கழுவிட்டு
ஓ சூப்பர் சூப்பர் நீங்க இன்னு அதெல்லா மெத்தட் எல்லா ஃபாலோ பண்ணுவீங்களா
ஆ மஞ்சள்ல வந்து கிருமி நாசி தானே ரொம்ப நல்ல விஷயந் தானே
உ
அதனால சரி தண்ணில மஞ்சள் போட்டுட்டு
உ
நா வந்து
பரவாயில்ல
வா நல்லா வாஷ் பண்ணிட்டு வ ம வாசப்படில இருக் அ மஞ்சள் எல்லா தொடச்சி எடுத்துட்டு
உ
சரி பசங்களுக்கு வந்து இன்னைக்கு பூரியு உருளைக்கிழங்கு மசாலா பண்லானு ஐடியா பண்ணே பூரி வந்து கொஞ்ச கோதும மாவு ரவ அப்புறோ கேவுரு மாவு
ஒ மூனு யூஸ் பண்ணுவீங்களா
ஆமா மூணு யூஸ் பண்ணு கேவுரு வந்து பசங்க கொஞ்ச சாப்பிடுறதில்ல ஆமா இந்த மாரி பண்ணா கொஞ்ச நல்லா கொஞ்சோ விரும்பி சாப்பிடுவாங்க
ஆ
அதனால சரின் நா கொஞ்ச கேவ குடுத்த
இப்போ மதியத்துக்குலன் ஷிவ் குட அதுவே தா குடுத்துடுறீங்களாப்பா ரைஸ் ஐட்டமா எதுவு குடுக்க மாட்டீங்களா
டெய்லி ரைஸ் தான பசங்களுக்கு ஒரே போரா ஆரால சரி ஆமா எனக்கு பூரியே வேனு பூரியே வேணும்ன்னாங்க
நானு தான்ப்பா இன்னைக்கு எப்பவுமே ரைஸ் தா குடுப்பே இன்னைக்கு எனக்கு வந்து செய்ய முடியல அதனால சப் சப்பாத்தி தக்காளி தொக்கு செஞ்சுது அப்டியே அதுவே பேக் பனி எப்பவுமே அப்டி குடுக்க மாட்டே ஆல்மோஸ்ட் ஒரு பொரியலு கம்பல்ஸர ரைஸ் ஏதோ ஒன்னு செஞ்சிருவே செரி இன்னைக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தரு சரி லன்ச்சு குடுக்குறன் அப்டின்னு சொல்லியிருந்தாங்களா
உ என்ன விசேஷோ உங்க வீட்ல ஏதாச்சு விசேஷமா ஃபங்ஷனா
ஆ ஆமாப்பா சும்மா அப்டியே ஒரு ஃபங்க்ஷனு அதனால செய்ய முடில பிஸி
செரி செரி செரி ஃபக்ஷன்னாலே வீடெல்லா நல்லாருக்குல எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வருவாங் க ஹே ரொம்ப நல்ல விஷ்யோ
ஆமாப்பா ஜாலியா போது
ம்
அதனால செரின்ட்டுன்னு அ வீட்ல க்ளீனிங்கெல்லா வேல ஸ்டார்ட் பண்டமா செரி நம்ப ஒர் நாள் செய் வேணா ரெஸ்ட் எடுக்கலாமேட்டு ப்ரெண்டு குடுக்குறோ மத்தியதுக்கு லஞ்ச்சின் ராங்கோ செரி அவங்கல வெறி ஃபர்ஸ்ட்டு ஆம்மா குடுத்தற்றன் நிக்கிறாங்கோ
நல்ல விஷ்யோ
அதனால வந்து நம்போ வீட்ல சிம்ப்ளா இப்ப கால்லைக்கு மட்டுது நம்ப்ளுக்கு டிஃபன் ஆவுனு ஆ பசங்கோ ப ய என் பையன் வந்து ஸ்கூலுக் போவா எங் வீட்டுக்காரும் வேலைக் போவாங்கோ அவுங்ளுக்கு வெறியு பேக் பண்ணி குத்தனுப்புன்னு அப்டின்றதுக்காக அது வந்து செரிட்டா அந்த மாரி ஏதாச்சு ஒன் செலக்ட் பண்ணி செய்லான்ட்டு செரி பூர் பூரி இது சப் ப்பாத்தி செய்லா அப்டின்னு முடிவு பண்ணி தக்காளி தொக்கு சப்பாத்தி செஞ்சிட்டு எல்லார்க்கும் நாஸ்டாக் அதுவே குடுத்துட்டேன் ஆ ப்ளஸ் பாக்சுக்கு எங் வீட்டுக்காருக் என் பையன் ரெண்டே பேர் தான யோஸ்ச்சேன் செரி இதுவே குடுக்கட்டான்னு கேட்டதுக்கு அவுங்களு ல்லா ஓக்கே நாங்கோ ஏன்னா எல்லார்க்கு சப்பாத்தி புடிக்குந்தா
ஆமா சப்பாத்தி புடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கல்ல
ஆ இல்ல அதாது அ சில்லங்கபோ கொள்ந்தீங்கள்ளாஸ் வேணான்ந்தா சொல்வாங் சில பசங்கல்லா மெல்ல முடியாது வேணா சப்பாத்தி பூரி வேன்ணா விரும்புவாங்க சப்பாத்தி வேனான்னி ஆனால என் பொண்ணு புடிக்காது தோசனா கூட சாப்டுப்பா சப்பாத்தி சாப்ட மாட்டா அதனால்யே வந்து செரின்ட்டுன்னு இவுங்ளுக்கு வெறிந்ட்டு குட்த்துவுட்டேன் எட்த்துன்னு கெளம்பிட்டாங்கோ செரி இப்போ மதிய் இருக்குற வர்க்கு முட்ச்சிட்ட மதியத்துக்கு கொஞ்சோ ஃப்ரீ நா நாளைக்கு இந்த க்ளீனிங் வேல ஸ்டார்ட் பன்லாண்ட்டுனு இன்னு கை வச்சாவே அது க்ளீனிங் கே மூன்னா நாள்னா ஆமாப்பா நெறையா அது அப்டியே போகு தொடர்ந்து க்ளினிங் வேலக்கு கை வெச்சா எல்லா ஒரு பக்கமாந்து ஸ்டார்ட் பண்ணாக்க ரூம் ஒரு நாளைக்குச் ச்சன் ஒரு நாளு இப்டி தா பா செய்ணு இல்னா மொத்தமா கம்ப்ளீட் பண்ண முடியாது
த்தமா செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்ற மாரி ந்த மாரி வேலய வந்து இப்ப ஏதோ ஒரு
இப்பனாக்கா வராங்ளா வீட்டுக் கு வந்து ஒரே நாள்ல எல்லா மொத்தமா முட்ச்சி குடுத்துட் போறாங்ளா அந்த மாரி ஃபேசிலிட்டி வண்டுக்குதா
வந்துருக்கு வந்துருக்
ம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாரி வேனா புக் பண்ணிப்போ அப்டின்ட்டுனு என்ன இருந்தாலு செரி நம்போவை க்கிற ஆள்னா கொஞ்ச ஏதோ அப்டியே சொல்லி இல்லி வேல வாங்லா
இல்ல இன்னு அவங்க வந்து இன்னு ஃபெர்பெக்ட்டா பண்ணுவாங்க நீங்க எங்க வெக்க சொல்றீங்ளோ அங்க எப்டி இன்னு அவுங்ளுக்கு வந்து தெரியு கிச்சன்னா அந்த அந்த இது எக்ஸாஸ்ட்லா எப்டி க்ளீன் பண்றது த சிம்முனி எப்டி க்ளீன் பண்றது அவுங்ளுக் அந்தஸ் தில இதுல்லா தெரியு சில போகாத கரையெல்லா கூட அவங்க வந்து ஏதாச்சு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க இது போட்டா இது பளிச்சுனு ஆயிடூ இது பண்ணா இது க்ளீன் ஆயிடுன்ற ஒரு ஐடியா இருக் கூ உங்களுக்கு ஏன்னா நெறய எக்ஸ்பீரியன்ஸ் இருக் கில்லையா நெறய வீடு அவங்க வேலயே இதுதான நம்பளுக்கு வந்து
நா கூட நெறய நெட்லெல்லா பாத்துருக்கேப்பா அப்டிய அந்த பாத்ரூமே அப்டியெ மஞ்ச கலர் பட ப பதிஞ்சு அப்டியெ வேற மாரி இருக்கே அது அப்டியே ஃபுல்லா அப்டியே க்ளியரா பண்ணிந்திருப்பா
உண்ம உண்ம உண்ம அந்த மாரி இருக்குறாங்க இப்ப வந்து வாஷ்ரூம் மட்டூ க்ளீன் பண்றவங்களூ இருக்குறாங்க நம்ம இவ்ளோ ஒரு அமௌண்ட் குடுத்தோணா அவங்க சம்திங் எயிட் ஹண்ட்ரடூ தௌசண் கிட்ட வருது போல
ம்
குடுத்துட்டோனா அவங்களே க்ளீனா அப்டியே ரொம்ப பளீச்சின்னு புதுசு மாரி
அதுதா அதுதாம்பா அப்டிதா பண்ணணும்ட்டு ஒரு ஐடியா எப்டி என்னான்றத அததெ யோசிச்சுட்டு இருக்கோ
ஏன்னா இப்ப வீட்ல நெறயப் பேர் இருந்து வேல செய்ய ஆள் இருந்தா அட்ட டைம் நம்ப எல்லா வேலையூ முடிஞ் சிர்லா ஆனா ஆள் இல்லாத பச்சத்துல வந்து கொஞ்சோ கொஞ்சோமா
நானு அம்மால்லா சேர்ந்துட்டு டொக்கு கடகடன்னு இன்னூ ஒரு யார்னா ஒருத்தரூ ரெண்டு பேர கூட்னூ முடித் முடிச்சிருவோம்ப்பா ஆ கொஞ்சோ ஆமா அம்மாக் போட முடியாதுனால இப்போ கொஞ்சோ அப்டியே போட்டு ஆள் போட்டு மெயின்டென் பண்ணி அப்டி அதுதா சொன்னே அம்மா கிட் சரி ரெஸ்ட் எடு ஆமா ஜஸ்ட் வேல வாங்குனாப் போதூ நீ அவங்ககிட்ட இது செய் அத செய் அப்டி சொல்லி அப்டின்ற மாரிதா நா சொன்னே ஏன்னா அவங்களே முடியாது போவ் போது நம்ம அவங்க எந் தொந்தரவு பண்ணா இல்ல
ஆமாம்மா நா வந்து பாத்தீங்கன்னா அப்புறோ பூரி குடுத்தேனா பூரி அதுக்கப் அப்றோ வந்து மா மசாலால வந்து பட்டாணி எல்லா போட்டு உருளக் கிழங்குல்லா போட்டு பண்ணி கொடுத்தெ பசங்களுக்கு எங்க கீல வீட்ல ஒரு மேம் வந்து கிரேப்ஸ் குடுத்தாங்க நைட்டே குடுத்தாங்க அது கொஞ்சோ உப்பு ஆமா ஆமா அத் தண்ணி போட் விட்டு அதில கொஞ்சோண்டு உப்பு போட்டு
ம்
கொஞ்சொ ஹாட் வாட்டர் ஊத்துனய்யா மருந்து ஸ்மெல் வர மாரிந்துச்சு அதனால ஹாட் வாட்டர் ஊத்தி அப்புறோ நல்லத் தண்ணியில அலசி க்ரேப்ஸ் கொடுத்தனுப்ச்சே இன்னொரு பக்கத் து வீட்டு மேம் வந்து பப்பாயா குடுத்தாங்க
ம்
அப்புறோ நேத்து ஒரு ஹோட்டல்ல ஒரு சாம்பார் வாங்னே
ம்
இதுக் முன்னாடி அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு நான்வெஜ் கொழம்பு வாங்கனே ஆனா அது சுத்தமா நல்லாவே இல்ல அப்படியே தண்ணி மாதிரி இருந்ச்சு சூப் பூ விட மோசமா இருந்ச்சு அதனால வாங்குறதே இல்ல நா ஒரு தடவ சொல்லிட்டே அக்கா இந்த மாதிரி கொழம்பு வந் து நல்லாலக்கா ரொம்ப தண்ணி மா
ஆமா அப்படிதான் சி எடுத் துல வந்து அப்டியே என்னமோ கடமைக்கு செய்ற மாரியே செஞ்சு என்னவோ அப்படியே ஓட்ணு அப்டிட்டுன்னு காஸ் சம்பதுகே எப்படினாலு அப்படி கேவலமா செஞ்சு வெ ச்சிருவாங்கப்பா அத அனா நம்ப சொல்றது தப்பு கெடையாது மாத்திப்பாங்கோ ம்
அதுக்கப்பறோ சொன்னாங்க இல்ல நா இப்ப எல்லா மாத்திட்டோ ஆள் வச்சு நாங்கல்லா சமைக்கறோன்னு நேத்து சாம்பார் மட்டு வாங்கிட்டு வந்த ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த கு பசங்க கொஞ்சூண்டு சாப்ட்ட இப்ப சாம்பார் வீணா போக்கூடாதுன்னு உள்ள வெச்சுட்ட
ம்
அத சூடு பண்ணிட்டு பூரிக்கு கொஞ்ச சாம்பாரு மசாலா வச்சு சாப்ட்ட சூப்பராக இருக்கு சாம்பார் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப புடிக்கு உங்களுக்கு பிடிக்குமா சாம்பார் காம்பினேஷன் பூரி
சாம்பார் பூரிக்கு சாப்ட்டது இல்ல சட் னி புடிக்கும்பா சட்னி ரொம்ப லைக் பண்ணி சாப்டுவ நானு சப்பாத்திக்கா இருக்கட்டு பூரிக்கா இருக்கட்டு ஆ அந்த சட்னி விரும்புவ ரொம்போ ம்
சப்பாத்திக்கு டால் நல்லாயிருக்கு பட் பூரிக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு
நம்பதா பா இந்த சைடெல்லா செய்றதுல்ல ஒட நாடு சைடு எல்லா பாத்திங்கன்னா போ ஃபுல்லா தால் தா நெறைய தெனமு கம்பல்சரி தால் இருக்கும்
உண்ம கண்டிப்பா
டி யூஸ் பண்றாங்க எல்லா ட்ரை நம்ப அப்டியே யோசிக்கறோ ஏன்னா இந்த ட்ரை எல்லா வந் து நம்ம அவ்ளவா பயன்படுத்தறது கெடையாது எப்பயாச்சுதா அத ஊற வச்சு செய்றோ அவுங்க வந்து பாத்திங்கன்னா நீங்க எப்பவுமே பாத்திங்கன்னா அந்த ட்ரை கொட்டிங்ல எதோ ஒரு தால் மாரி செஞ்சர்றா இப்ப அதுலே ட்ரை பண்ணி அதுலே செஞ்சர்றாங்
ஆ உண்ம நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூறு உண்ம
க்கணு அதல்லா வந்து ரொம்ப நல்லது ஹெல்தியான விஷயோ
நாம்ப சேக்கறது எல்லா என்னது பட்டாணி மூக்கல் அனா அவுங்க வந்து கிட்னி பீன்ஸு பட்டர் பீன்ஸ்
எல்லாமே எல்லாமே செய்றாங்க அந்த பருப்பு வகைகள்ளு மொத்தமா யூஸ் பண்ண ஆரஞ்சு பருப்புல இருந்து எல்லா பருப்புமே மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்றாங்க நம்மல்லா கொஞ்சோ கம்மி தா சொல்லப்போனா சும்மா செஞ்ச சாம்பார் சாம்பார் சாம்பார் இல்ன்னா காரக்கொழம்பு இப்டி இப்டி போயிடு ஹெல்தி ஃபுட்டு் நம்பள்து அந்த அளவுக்கு தெரியாதுப்பா சொல்ல போனா அவுங்களுது ஹெல்தி நல்லா சப்பாத்தி ஆ ரொட்டிங்கொ வெஜிட்டேபிள்ஸ் ஃபுல்லா நான்வெஜ் எல்லா அவ்ளோ எடுக்கறது கிடையாது நான்வெஜ் கூட தப்புதா நம்ப எடுக்கறது அவுங்கள்ளா பாத் தின்னா நல்லா நான் நான்வெஜ் எடுக்கறது வெஜ்ஜு எவ்ளோ காய்கறி கீரை எவ்ளோ சேக்க முடியுமோ அவ்ளோ சேப்பாங்க நல்லா சாப்டுவாங்க ஆமா மூண் டைமு நல்லா கீர காய் மூண் டைமு காய்
அ பொட்டேட்டோல்லா கம்மிதா மத்த காயெல்லா நறைய இந்த வெண்டக்கா பீன்ஸ் கேரட்டு் அதல்லா நல்லா
இதெல்லா கிலோ கணக்குலதா நம்மட்ட வெங்கயோ எப்டி வாங்கறோ அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு அந்த மாரி ஸ் டாக்ல வெச்சுப்பாங்க நம்மளா ஒரு கிலோ வாங்னா ஐயோ கை புடிச்சுக்குமோ கால புடிச்சுக்குமோ இப்புடி புடிச்சிக்குமோ வாயு ஒ எப்படி யூஸ் கிரு அவுங்க எப்டி அது என்ன ஏஜின்னு அவுங்க சாப் அப்புறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்டி பிடிக்காதா இன்றதுதா என்னேடய கேள்வி
நாமளும் சின்ன வயசுல சாப்ட்டோ வளர வளர என்னாவது அய்யோ முட் டிவலி வந்தரும் கோஸ்டி அது இதுன்னு
றாங்கா இந்த மாரி இதுவே சொல்றது கிடையாதுப்பா அவங்க கை பிடிக்கும் கால ஆளு போரோ ட்ட ல இருந்து எல்லாமே வித விதமான செஞ்சிட்டே இருப்பாங்கோ
உண்ம உண்ம
அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வலி எல்லா வராதான்று இருக்கு
அது அவங்க அதுக்கேத்த மாரி அவங்க ஃபுட்டு இருக்கும் அவங்க ஃபுட்டு இருக்கு சப்பாத்தி இருக்கு கி சோறு ஒண்ணுமே இல்ல சோத்துல ஒண்ணுமே இல்ல அவங்க நேய் ஆமா அவங்க நெய் ஊத்தி சாப்ட்றாங்களா நெய்யில வந்து அந்த எலும்புக்கு தேவையான அந்த ஜவ்வுக்கு தேவையான அந்த பச இருக்கு ம் அது யூஸ் ஆகுது ஆனா நம்ளுக்கு சோறு சாப்ட்டாதா வயிறே ரொம்புது இல்லன்னா என்ன சொல்கிறாங்க ச சோறு கொடுங்க சோறு கொடுங்க
இல்ல நம்மளும் அவங்க சைடு இருந்துருந்து சப்போஸ் சப்பாத்தி சாப்ட்டு இருந்து நம்மளும் அதுக்கு அடிட்டு ஆயிட்டு இருப்போ
அவங்க வந்து ஏ சப்பாத்தி சாப்ட்றாங்கன்னா அவங்க கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப கோல்டா இருக்கு சப்பாத்தி வந்து ஹீட் அது வந்து அவங்களுக்
செரிப்பா நம்ம அடுத்த கால்ல பேசலாமா
ரொம்ப நன்றி நன்றி நன்றி